அலோ
வணக்கோங்க எப்டி இர்
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க சாப்டீங்ளா
ம் சாப்டாச்சுங்க நீங்க சாப்டீங்ளா பசங்கல்லா எப்டி இருக்காங்க
நாங்களு சாப்டேங்க பசங்கலா நல்லா இருக்காங்க இன்ன செஞ்சீங்க இன்னிக் சாப்பாடு
இன்னிக்கி சாப்பாடு குழிப்பண்யாரங்க குழிப்பண்யாரோ
ஆ
அதுக் பச்வே பாத்தீங்கன்னா அதுக்கு புதினா சட்னிங்க நீங்க
நா வந்து இன்னிக்கி நா தக்காளி சாத செஞ்சேங்க தக்காளி சாத செஞ்சி முட்டருக்கு ஆம்லெட் போட்டு சாப்டங்க
ம் ஆ நைட் இப்ப செஞ்சிங்ளா தக்காளி சாதோ
மதியோ செஞ்சதே இருந்துதுங்க பழைசு அதுவே போட்டு சாப்பிட்டோ மீந்து போயிருந்தது இல்லையா அதனால எப்டிங்க போச்சி இன்னிக்கி நாளு
இன்னிக்கி நாளங்க சொல்லிக்கிற அளவுக் அதுக்கெல்லா எதுக் போறீங்க ரொம்பவு போச்சு உங்களுக்கு எப்டி போச்சு
நல்லா போச்சுங்க இன்னைக்கி இன்னிக்கி ஸ்கூல்ல இருந்து கொஞ்ச சீக்கிரமா எங்கள விட்டுட்டாங்க அதனால வீட்ல வந்து எங்ளால ரெஸ்ட்டு எடுக்கவு முடிஞ்சிது நாளைக்கு லீவ் வேறயா அதனால எங்களுக்கு கொஞ்ச ஒரே மகிழ்ச்சி ஹாப்பியா இருக்கிறோ
பாத்தீங்ளா நானு டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தேனா அய்ந்துருக்கோங்க
எங்கப்பா அதுக்கு என்னாங்க நீங்க பியூட்டிஷியன் உங்ள தேடி எவ்ளோ பேரு வராங்க
அட போங்க ம் பியூட்டிஷன் எங்க கஷ்ட எங்ளுக்குதா ஒரு நாளு லீவு கிடையாது எதுவு கிடையாது இந்த சாட்டர்டே சண்டே தா எல்லாரு வீட்ல இருப்பாங்க அப்ப நம்புளு ஜாலியா இருக்கலான் பாத்தா எங்க முடியுமா அது அப்யு நம்ம வேலைக்கு போயே தா ஆகணு அன்னைக்கு போலனா தா ரெண்டு நாள் சம்பள கட் பண்றாங்க
ஆமா ஆமா என்னங்க பண்றது அதெல்லா பேச கூடாதுங்க
அப்றோங்க இன்னைக்கு நானு எங்க வீட்டு்ல ஒரு ஸ்வீட் செஞ்சேங்க நல்லா இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா என்ன செஞ்சேன்னு பீர்னி செஞ்சேங்க
அப்டிங்களா கண்டிப்பா சொல்லுங்க நானு ட்ரை பண்ணி பாக்குறே வீட்ல
ம் சேரிங்க ஏ பர்ஸ்ட் ஒரு ரெசிபிக்கு தேவயானத எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசி இல்ல அப்டின்னா
ம்
சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுக்கோங்க
ம்
அப்பறோ பாதாம் கொஞ்சோ
ம்
ஒரு நூறு கிரா நெய் எடுத்து வச்சுக்கோங்க பசுமாட்டு பால் ஒரு ரெண்டு லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க
இ இது வந்து ஓ ரெண்டு லிட்டர்னா எத்தனை பேருக்குங்க வரு
ஆ ஒரு குடிக்கலாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சாப்படல நிறைய சாப்ட்டாங்கன்னா பத் பத்து பேர் சாப்பிடலா கொஞ்சம் கொஞ்சமா சாப்ட்டாங்கனா பதினஞ்சு பேர் சாப்படலா எல்லா நம்ம சாப்பிடுறத பொறுத்து தாங்க இருக்குது
ம் அப்டிங்களா ஏன்னா நா பஸ்டு டைம் செய்யறே எனக்கு அதுக்கு ஏத்த மாரி சொல்லுங்க
செய்யலாங்க ஒரு ரெண்டு லிட்டர் பால்ல பதினஞ்சா இருபத்தஞ்சு பேரே குடிக்கலாங்க ஏன்னா ஸ்வீட் எல்லாரு நெறைய எடுத்துக்க மாட்டாங்க தேகட்டு இல்லேங்களா
ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா
ஆஹ் அதனால சேரி குடிப்பே இருபது பேருக்கு மேலே குடி லா
ரெண்டு லிட்டர் பாலு
அரிசி
ம்
ம் ஏலக்கா எடுத்து வச்சுக்கோங்க
ம்
அப்பறமா நெய் எடுத்து வச்சுக்கோங்க
ம்
அப்பற அந்த மில்க் மேட் சொல்லுவாங்க இல்லேங்களா
ஆஹ் ஆஹ்ஹ் சேரி
ம் ம் அது எடுத்து வச்சுக்கலா அது இல்லேன்னா கோவா ஆமா ஸ்வீட்லஸ் கோவான்னு சொல்லிட்டு க ஸ்வீட் கடையில கேட்டிங்கன்னா பேக்கரிலக கேட்டீங்கன்னா கேடைக்கு அத எடுத்து வச்சிக்கலா ஆமா
ம்
இப்ப செய்லாமா அ அரிசி ஃபர்ஸ்ட் ஊற வெச்சு இல்ல அரிசிய ஊற வெச்சிட்டு அது அரிசி வந்து ஊர்ன ஒடனே நா கொஞ்சோ ஆற வெச்சிருங்க அரிசியே
ம்
ஆற வெச்சிட்டு அரைச்சு வெச்சுக்கோங்க ரொம்ப நைசா எல்லா மாவு பதத்துல எல்லா இல்ல கொஞ்சோ நொய் நொய்ன்னு சொல்வாங்கல்ல அது மாதிரி அரச்சு வெச்சிக்கங்க
ம்
அது அரச்சு வெச்சிட்டு நா ஒரு மாரி செய்வேன் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாரி செய்றாங்க நா செய்யற மாரி சொல்றன்
ம் சொல்லுங்க
அ கனமான பாத்திரத்த எடுத்து அடுப்ல வெச்சிட்டு நெய் கொஞ்சோ ஊத்திக்குவேன் நானு
ம்
நா நெய் ஊத்திட்டு அதுலயே முந்திரி பருப்பு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு, முந்திரி, திராட்சை எடுத்து வெச்சிக்குவன்
ஆ
அப்பறமா பாதாம் இருக்கு இல்லையா கொஞ்சோ பாதாம் எடுத்து பவுடர் பன்னிக்குவன்
ம்
பவுடர் பண்ண பாதாம் அப்றோ அந்த அரிசி இருக்கில்லியா அரச்சு வெச்சமே அது ரெண்டத்தையு கலந்து நெய்ல போட்டு வருத்தருவங்க நல்லா
அ
நெய்ல போட்டு வருத்தப்றோ நல்லா அது வருந்தப்பறம் பால் தண்ணி கொஞ்சோ ஊத்தி ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி அது நல்லா அந்த சாதத்த அரிசிய வேக வெக்கனு
ம்
கொஞ்சோ தண்ணிதான் ஊத்தனு ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊத்துனா போது கால் லிட்டர் மாரி அதுக்கப்பறோ பால் பால் ஊத்தி கொதிக்க வெப்பன் கொஞ்சோ பால்லிந்து சாதோல்லா வெந்து வரும்போது கோவா வாங்கி வெச்சிருந்திங்ளா அந்த கோவாவ போட்னு அதுல
ஆ
கோவா நல்லா சொல்லுங்க
இல்லல்ல கோவாவ போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகணு
ஆமா கோவாவ போட்டுட்டா அது கொதிச்சுனே இருக்கும்போது என்ன ஆகுனா அது நல்லா மெல்ட் ஆகு மெல்ட் ஆன ஒன்னே ஆ கொஞ்ச நா இது ஊற வெச்சிருவன் பாதாம் ஊற வெப்பன்
ம்
சுடுதண்ணில ஊற வெச்சு அது தோலல்லா உரிச்சு எடுத்துட்டு
ம்
அத நல்லா கொஞ்சோ பால் ஊத்தி மிக்ஸில நல்லா அரச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்ரியு கொஞ்சோ போடுவன் கோவா போட்டு கோவல்லா உருகுன அப்றோ
ம்
பாதாம் பேஸ்ட்ட போட்டு நல்லா அத கலக்கி விட்டுட்டு அப்பற லாஸ்டா சக்கர தேவையான அளவு சக்கரய போட்டு
ம்
நல்லா கொதிக்க வெச்சுட்டு நம்ப முந்திரி பருப்பு முந்திரி திராட்சல்லா வறுத்து வெச்சிருக்கோம் பாத்தீங்ளா
ஆமா
அத எல்லாம் போட்டு எறக்கிட்டா சுவையான ரெடி ஆயிடோங்க
சொல்லும் போதே வாய் ஊறுதுங் ஏங்க சொல்லும் போதே வாய் ஊறுதுங்லேங்க
ஆமாவா நீங்களு நாளிக்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு
பா நாளைக்கா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் எப்டி இருந்துச்சி எனக்கு எப்டி வந்துச் சின்னு உங்களுக்கு நான் சொல்றன் ம் இன்னிக்கி நான் ஒரு ரேசிபி செஞ்சே வீட்ல என் பொண்ணுக்காக உ உ அ அதாவது ஊ த்தம் உளுந்துல இருக்கு இல்லைங்களா உளுத்தம் பருப்பு ஆ
உளுந்தாங்க
கருப்புளுந்து எத்துக்குங்க இன்னிக்கி எல்லாருமே கேட்டாங்க எ பொண்ணு என்க்கு குட்த்து அமச்சிருந்த எல்லாருமே கேட்ருந்தாங்க என்ன புட்டு இது புட்டுன்னு புட்டு தான் செஞ்சு குட்தமச்ச நானு அவளுக்கு அது சொல்லுட்டுங்ளா உங்குளுக்கு அந்த ரெசிபி நீங்க செஞ்சி குடுங்க உங்க பொண்ணுக்கு வய்சுக் ஆ அ பாத்தீங்ன்னா கருப்பு உளுந்து இருக்கு இல்லிங்ளா அத அஹ அது ஒரு கப் எட்துக்குங்க அதுக்கப்பரோ பாத்தீங் னா பச்ச அரிசி பச்ச அரிசி கொஞ்ச எடு த்துக்குங்க இல்ல உங்க வீட்டுல அரிசி மாவு இருந்தா அதுவே கூட எட்த்துக்குங்க அப்டி அரிசி மாவு இல்லாத பட்ச்சதுக்கு பச்ச அரிசி எட்த்துக்கங்க இப்ப இந்த கருப்பு உளுந்தையு தனியா வறுத்து எட்த்துகங்க ரொம்ப வறுக்காதீங்க சும்மா லைட்டா ஒரு பொன் நிறமா ஆமா அந்த வாசன வந்து கமகமனு வரும் கருப்பு உளுந்த வறுதீங்னா கருப்பு உளுந்துள செஞ்சாதாங்க டேஸ்ட் வரும் வெள்ள உளுந்துல செ செஞ்சீங்னா உங்களுக்கு அவ்ளோ டேஸ்ட் தெரியாது
உம் ஆமா ஆமாம்மா கரும்புது கருப்பு உள்ந்து கொஞ்சொ
உம் ஆமா அதுல எல்லாமே இருக் கு ஆ அது பாத்தீங்னா அத வறுத்து எடுத்துக்கங்க அதுக்கப்பறம் அது வறுத்து எடுத்துக்க அப்பறோ ஆ பச்சரிசிய கொஞ்சுண்டு வறுத்து எடுத்துக்கங்க இது வறுத்து எடுத்து என்னட்டா என்ன பண்றீங்கன்னா அ நல்லா நைஸா அரச்சிக்கங்க ரெண்டுத்தையு
ட
அப் ஆ வறுத்தீங்க இல்லிங்ளா அந்த அரிசியவு ஆ கருப்பு உளுந்தையு நல்லா அரச்சி எடுத்துக்கங்க அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா சுடு தண்ணி வெச்சு அதுல நீ புட்டுக்கு மாவு எப் டி இப்ப செய்வீங்க அதே மாரி இதையு பெசஞ்சுக்கங்க பெசஞ்சிட்டு பூ உப்பு போட்டு பெசஞ்சிக்காங்க கொஞ்சோண்டு நெய்யும் போட்டுக்கோங்க அதுக்கு அப்பதான் அது நல்லா கொஞ்சம் உதிரி உ உத்திரியாவும் வரும் சாஃப்டாகவும் தெரியும் இல்லன்னா இது வந்து சீக்கிரமா அப்டியே டைட் ஆய்டும் அதனால என்ன பண்ணுங்க ஆ வர வரன் ஆய்ரும் அப்போ ஆ பெசையும்போது கொஞ்சோண்டு லைட்டா ஆ நெய் போட்டுக்கங்க அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா நாட் ட்டு சக்கரையு தேங்காவு துருவி எடுத்துக்கங்க அப் ப்றோ கொஞ்சமா ஏலக்கா நசிக்கி வெச்சுக் கங்க அந்த கருப்பு மட்டு நாசிக்கி பவுடரா வெச்சுக்கங்க இது பாத்தீங்கன்னா இட்லி குண்டாலதா வேக வெக்கணு ஆ நீங்க இட்லி எப்டி வேக வெப் ப்பிங்க அந்த மாரி கோ கொட்டாங்குச்சி இருக்கு இல்லிங்ளா ஹலோ கொட்டாங்குச்சில நெ நெய் பூசி டு அதுல இந்த மாவ வெச்சி ஆ நீங்க அடுக்கு பாத்தரத்தல வெச்சு வேக வெச்சுட்டு எடுத்திங்ன்னா அவ்வளோ மனமா இருக் குங்க அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா தேங்கா துருவலு ஆ எ பாதாம் போட்றதுன்னா போட்டுக்குலா அதெல்லா துருவி போட்றதுனாலு போட்டுக்குலா அப்புறோ கொஞ்சோண்டு நெய் கலந்து இதெல்லா போட்டு கலக்கி குடுத்தீங்கன்னா அவ்வளோ மனமா இருக்கு அவ்வளோ டேஸ்ட் டாருக்கு ஹெல்த்துக்கு அவ்ளோ நல்லது இந்த வய்சு பிள்ளைங்களுக்கல்லா போன் ஸ்டென்த்துக்கு இது அவ்ளோ நல்லது
ஆமா ஆமா உளுந்து அப்டிங்கிறது இருப்புக்கெல்லா நல்
ஆ இடு ஆமா வய்சு பசங்களுக்கு ஆ ஆ இந்த மாரி டைம்ல குடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லாருக்கு
சரிங்க சரிங்க நல்லாருக்கு நானு செஞ்சு பாத்துட்டு உங்குளுக்கு சொல்றேங்க இது
ம்
எப்டி இருக்குன் சொல்லிட்டு
ஆ கண்டிப்பா செஞ்சுட்டு அத சொல்லுங்க குடுங்க பசங்ளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெந்தா இருக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா உளுந்துலயே ஒன்னொனு கூட செய்லா இந்த ஞாயித்து கழமானிங்ன்னா பசங்க ஒரு சிலர் குடிக்க மாட்டாங்க நல்லா வாழ பழம் செவ்வாழ இருக்கு இல்லிங்ளா
ஆமாங்க
பால அப்பறோ இந்த உளுந்து கஞ்சிமா
எங்க எங்க வே று ஒருவரு லைன்ல இருக்குறாங்க இணைப்பில் இருக்குறாங்க நா அடுத்த கால்ல உங்ககிட்ட இத கேக்கட்டுங்ளா
ம் செரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ம்